ஆ சொல்லுங்க குட்ஆஃப்டநூன் ஆ சொல்லுங்க கேக்குது
ஆ ஓகே
எப்டி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்ளா? சாப்டீங்ளா?
ம் நல்லாருக்கோ சாப்டாச்சு நீங்க எப்டி இருக்
ம் நல்லாரு க்கே
ம் ம் ம் கே ஓகே என்ன ஒர்க் பண்ணி ம தியமா சாம்பார்
சாம்பார்
லெமன் ரைஸ் ம் ம் மாம்பழம் சேம் ஸ்வீட் மாம்பழம் ஆமா ஆமா ஆ
அதாவ்து நம்ம நாம மே மாத சாப்புர்றத விட இப்ப சாப்புறது நல்லது மாம்பழம்
ஆ இப்பொ ஏனா வெயில் இல்லாம் ம்
இது உங்கள்க்க ஒரு மிதமா இருக்க உங்களுக்கு
அது மே மாசங்காட்லு இப்பதா எங்களுக் லா மாம்பழ அதிகமா கெடைக்கிது ரொம்ப நெறைய மாம்பழம் வீடு நெறைய மாம் பழமா இருக்க மாரி‌இருக்கு இப்பயல்லா
அப்போவுட உங்களுக்கு விலையு இப்ப கம்மியா இருக்கு மொத காத வுட
நாங்க வெல காசு போட்டுல்லா வாங்க மாட்டோ மாம்பழொ
ஓ அப்ப ஒங்களுக்கு அப்ப நீங்க விவசாயம் பண்றீங்களா அப்போ
இல்லெல்ல எங்க சாரு வேல பா க்குற எடத்துல வந்து அந்த ஏரியா ஃபுல்லா மாம்பழந்தா அதிகமாக இருக்கு அதனால வரம்போது யாராது ஒருத்தவ்ங்க குடுத்துருவாங்க மாம்பழ ஆ அதனால அது அங்கிட்டு கெடை க்கிற மாம்பழ வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு அதனால மாம்பழொ வ மாம்பழோ பூவு இதெல்லா நாங்க காசுபோட்லா வாங்க மாட்டோ
சூப்பர் சூப்பர் நீங்கெங்க மதுர பக்கமா நீங்க?
ஆம்மா நில்லெல்ல நா திண்டுக்கல் பக்கொ சார் திண்டுக்கல் பக்கொ நா மதுர ஏரியா ஏ ஸ்லாங் தெரியிதா?
இல்ல நா வந்து சேலம் தா நாங்களு இந்து அங்கிட்டு இங்கிட்டுல்லா யூஸ் பண்ணுவோ நீங்க இப்ப சொன்னீங்களா அத வச்சுதா டக்குனு ஒங்கள நா புடிச்ச அந்த எடத்துல
பெறந்து வளந்ததெல்லா மதுர ஏரியா
ம் ம் ம் திண்டுக்கல் வரைக்குமேந்த அங்கிட்டு இங்கிட்டு அதெல்லா பேசுவாங்க சோ சேலத்திலயு நம்ம யூஸ் பண்றோ அந்த வார் அதுனாலதா நீங்க த அந்த ந அங்கிட்டுன் சொன்னீங்களா அதுனால நா கண்டு
ஆனா நறைய நறைய இந்த மாரி ம்‌ இரு க்குனே ஒரு ஒரு மாரி ரெக்கார்டிங் பண்ணிருக்கோ அப்பவு நா பேசும்மோது அவுங்க கண்டிப்பா கே ட்ருவாங்க எல்லாருமே கண்டெ கரெக்டா கண்டுபுடுச்சிருவாங்க. நீங்க மதுர சைடா அடின்னு ஸ் லாங் தெரியிதே அப்டின்னு அவ இவ அப்டின்லாம்
ப மத்த வார்த்தை விட இந்த அங்கிட்டு இங்கிட் டு அதுதா ஈசியா கண்டுபிடி
ஆம் அ ஓகே ஓகே அ அப்றோ எதாது இல்ல ஃபஸ்ட்டு அன் நா இதுக் ரெக்கார்டிங்லா நா பண்ணிருக்கம்மோது என்னா பண்வாங்கனா ஒரு டாபிக் வந்து குடு
ம் அப்டி பேசலா நம்ம டாபிக் குடுத்தும் பேசலா நம்ப நம்ம கேஷ்வலாவும் பேசலா அத நம்ப டாபி குடுத்து தா பேசணு அப்டிங்கிறது இது
இல்லல்ல அப்டி இல்ல அப்டி இல்ல இப்போ நம்ம பேசம் போது என்ன பேசுறது தெரியாம கொஞ்ச டைமிங் போதுல்ல டாபிக் குடுத்துட்டாங்க அப்டின்னா ஓகே இதுதா டாபிக் து அப்டின் சொல்லி பேசுற மாரி இருக்குல்ல ஆ அதனால ஆ அதனால யோசிக்க வேண்டியிருக்
சொல்லுங்க பேசலா
த்தலைப் ப ஸ்கூல் லைஃப் பேஸ்லாமா எனக்கு ஸ்கூல் லைஃப் தா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சயிங்க
கண்டிப்பா கண்டிப்பா நானு சொல்லுவே ஏன்னா இப்போ வரைக்குமே எனக்குமே அ நா புனுஎடுத்தீங்கன்னா எனக்கு காலேஜ் முடிச்சொ யூ ஜி முடிச்சு பி ஜி முடிச் ஆனா எவ்ள முடிச்சாலுமே
அந்த ஸ்கூல் லைஃபு கண்டிப்பா நானு இப்ப ஸ்கூல அது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஃரெண்டு மட்டுந்தா எனக்கு எங்க கோயட்டு படிச்ச நானு ஒரே ஒரு ஃப்ரண்டு மட்டுமந்தா வந்து ந்து ரொம்ப நாளவது இத்தனை வருஷ எனக்கு டொன்டிஃபைய் யேர்ஸ் ஆச்சுமுடி சு டொன்டி ஃபைவ் எர்ஸ் ஒரே ஒரு பைய மட்டு தா எ கண்டக்ட் இருக்கா பாத் ருத்துங்க அதுக்கப்புற இப்பதா ரீசன்ட் டு த்ரீ இயர்ஸ் பேக் தா வந்து ச் ஸ்கூல்ல இருக்க எல்லாரு எப்டி எப்டி நம்பர்ல்லா கண்டு பு டிச்சு இப்பதா எல்லாத்தையு கண்டுபிடிச்சறாங்கல்ல எப்டியாவது கண்டுபிடிச்சு இப்ப வந் எங்க ஸ்கூல் நேம போட்டு டு நாங்க வந்து நைன்டின்நைன்டி சிக்ஸ் பேட்ச் ஓ அந்த பட வேற வந்துச்ச நைன்டி சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு உடனே அந்த பட ஆ அத நைன்டி சிக்ஸ் அப்டினு சொல்ல ல்டு போட்டு வாட்ஸ்அப் குரூப்லா ஆரம்ச்சு ஆ பயங்கரமா அது ஒரு இத ஷேட் பண்ணிக்கிட்டு இருப்பாய்ங்க சோ இப்போ இப்பதா ரீசன் டா கொஞ்ச ஒரு டூ இயர்ஸ் ஆ தா அவங்க கூட எல்லாரு கூட பேச முடியுது அது ஒன் இன்னொன்னு என்னன்னா எல்லா கூடையு எங்க ஃப்ரெண்ட்ஸ் சொட அத பாய்ஃப்பிரன்டு சொல்றேன் பாய் ஃப்ரெண்டு நான் ஒரு ரெண்டு ரெண்டு கேள்ஸ் கூட என் பொண்ணையும் சேர்த்துக்கிட்டோம் ஒரு பொண்ணோட வீட்டுக்கு வந்து விசேஷத்துக்கு வேற போனோ நாங்க பாத்துக்கங்க இன்னொரு விஷயம் எங்க வீட்டுல விட்டுட்டு சார் அதான் பெரிய விஷயம் ஏன்னா மேக்சிமம் சிலப்பு பேறுவிட மாட்ட விட்டாங்கல்ல ப பசங்க அஹ் ஸ்கூல் பசங்க கூட எல்லாம் விட மாட்டாங்க ஆனா எங்க வீட்டுல கூப்பிட்டேன் நான் வரல நீ போயிட்டு வா அதா அந்த பசங்க வறாங்களா அப்படின்டாரு ஆ இங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க பரவால்ல எவ்ளோ அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காரு யாரும் மேக்சிமம் இப்டிலாம் விட மாட்டாங்க ஆஹ் உண்மதான் என்ன வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காங்க அவிங்க பசங்க வீட்டுகெல்லாம் வந்திருக்காங்க ப்பங்க வீட்டுல எல்லாம் காபி எல்லாம் குடிச்சட்டு எல்லாரும் அவங்க கார் அவன்தா ஓட்டீட்டு வந்தா பையன் கூட படிச்சவன் எல்லாரும் சேர்ந்து போய்ட்டு அது இப்போ அது நல்லா இருக்கும் அது இப்ப என் பொண்ணு கூட எல்லாம் பேசுறது என் பொண்ணுக்கு அட்வைஸ் பண்றது அஹ் அதெல்லாம் நல்லா இருக்கும் ஸ்கூல் நல்லா படிக்கணும் அப்படி அப்படின்னும் போது என் பொண்ணுக்கும் ஒரு ஆனா இப்ப நாங்க ப்ரெண்ட்ஸா இருக்கிறத பாத்துட்டு என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஆசையா இருக்கு
ஆமா இப்ப இருக்கவங்களா அந்த மாதிரி பேச வச்சு வச்சுக்க மாட்டாங்க ஆம்மா பேசவே மாட்டேக்கறாங்க இப்ப
அ இது ஸ்கூல்லயே ரூல்ஸ் பாய்ஸ் பிரச்ச கோயடு தான் இருந்தால் ரூல்ஸ் பாய்ஸ் பேச கூடாது அப்படின்ட்டு நாலா திட்டுவே ஏன் இப்டி இருக்கீங்க அப்படீனு நானும் அதே ஸ்கூல்ல ஸ்கூல்ல தான் படிச்சேன் ஏ பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல தான் படிச்சேன் நாங்க பேசாத போது அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க கம்பல்சரி பாய்ஸ் கூட பேசிதான் ஆகணும் ஒரு டெஸ்க் ஆஹ ஒரு ஒரு டெஸ்க்ல ஒரு பாய் ஒரு கேர்ள் தா உக்காரணும் அப்படின்லா சொல்லி விட்டாங்க இப்போ பாத்தீங்கன்னா திரும்ப கூட கூடாதான் பாய்ஸ்ச திரும்பி கூட பாக்க கூடாதுமா அப்டி
நிறைய இப்ப என்ன சொல்றது பசங்க பொண்ணுங்கல்லாம பாத்தின கொஞ்ச நெர நிறைய அ சோசிய மீடியாவால கொஞ்ச கெட்டு போய்றாங்க சோ அதனால வந்து அவங்க ஸ்கூலுக்கு வந்து கெட் ட்டபெரு வரக்கூடாது
ஆ ஸ்கூல்ல பயப்பட்றாங்க இ இன்னொன்னு பிள்ளைங்களுக்கு வந்து எஜூ டூஷன் குடுத்து நீங்க ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்ன வச்சக்கங்கள பிள்ளைகள்ட்ட அந்த நெனப்பு வராது
இ இப்ப இருக்கு இருக்கு இருக்குதா என்ன உங்களுக்கு அப்
ஆ அததா சொல்ற இப்ப எ பொண்ணல்லா வந்து நா ஃப்ரீயா தா ட்ருக்கே அவள என்ன நடந்தாலு வந்து சொல்லிருவா ட்ரஎங்கி ட்ட இப்ப எ பொண்ணுக்குனா பாய் ப்ரெண்ட் ஒரு பைய வரா ஆண்டி ஆண்டின்னு பேஸ் பேசுவா வப்பா போன்லா எனக்கு தா பண்ணுவா என்னோட கால் பையநெனக்கு பண்ணுவா
ம்
பேசிட்டு பாப்பாட்ட கொடுப்பே இந்தாவ பேசுறா அப்டின் சொல்லிட் டு ச் அந்த மாரி நா ஃப்ரீயா விட்டுட்டே இப்பெல்லா நடந்து தனியா நடந்து வர உட்ருக்கோ இப்பதா இப்போ எனக்கு கொஞ்ச பயமா இருக் கு இருந்தாலு நா அந்த பையன்ட்ட சொல்லவா அவ நம்ம வீட்டு வழியாதா போவா அப்ப நா சொல்லுவே அவந்த பயன்ட்ட சொல்லவா நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து வந்த ந்தர்ங்களா அப்டிங்களா அப்டினா இல்லல் இல்லல்ல வேணா சொல்லாதீங்க மத்தவங் பாக்குறவங்க வந்து பசங்க வந்து கிண்டல் பண்ணுவாங்க ஆ அந்த பையன கிண்டல் பண்ணுவாங்க என்னடா அந்த பிள்ள பின்னாடி போற வெக்கிற அப்டினு கிண்டல் பண்ணுவாங்க அப்ற அவ பீல் வா அப்டின்றா நம்ம சேஃப்டிகாண்டி பாக்கறோ அதுகளுக்கு அது விளயாட்டுத்தனமா இருக்கு பாத்து ஆ அதா நா நானே சொல்றே உனக்கு என்ன வந்துச்சு அப்டின்றே நீங்க சொல்றீங்கம்மா எல்லாரும் நெனைக்க மாட்டாங்கல பசங்கலாம் அவனதான் கிண்டல் பண்ணுவாங்க சும்மாவே இப்ப பேசுறதுக்கே அவங்கள அவ கிண்டல்பண்றா ங்க அப்டின்றா ச்சு சோ இப்டியே கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி ஹ ஒரு தப்பான தாட்டு கொண்டு வந்துடுறேங்க ஆஹ் ஒரு தப்பான தாட்டுக்கு
மென்டலியா அவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆயறாங்க அந்த இடத்துல அதுதான் பிரச்சனை
உன எனக்கு அதுவும் வேற கஷ்டம் சரி
இல்ல நம் என்னத நம்ம வீட்டுல நம் சப்போர்ட் கொடுக்குறோ நம்ம நம்ம எல்லாம் நம பண்ணுறோம் நம்ம நம்மம்ம பிள்ளை நம்புறோம்
உம் ஆஹ் அது உண்மைதான் உண்மைதான்ஹ இப்ப அந்த பையன் வந்து பேசினாலும் வெளியில நின்று பேச நனால தயவுசெய்து வெளிலல்லாம் நின்னு பேசாத பேசுறதுனா வீட்டுக்குள்ள வா வீட்டுள்ள நீ வல உடாந்து அப்படிதான் சொல்லுவ வெளியில இருந்து பாத்தீன்னா பக்கத்து வீட்டு எல்லாம் பாத்தா ஏதாவது பேசுவாங்க நான் டைரக்டா வரையா வந்தேன்னா வீட்டுக்குள்ள வந்து நீ க்க பே ஒன்னும் சொல்ல மாட்டேன்ப்பா அப்படின்னு ஆமா ஆனா அதுக்கு என் பொண்ணுக்கு ஒரு ஆசை நீங்காம் எவ்வளோ ஃப்ரெண்டா இருக்கீங்க அந்த அங்கில்கூட எல்லாம் எங்கல்லாம் ஆப்பறேன் ஆஹ் என்னால எல்லாம் இருக்க முடியலமா தப்புதப்பா பேசுறாங்கம்மா சொன்னறேன் நாங்க படிச்ச காலத்து அண்ணன் தங்கச்சி உம் கிளாஸ்குள்ளயே நாங்க அண்ணன் தங்கச்சி என்னாம் தங்கச்சி தான் சொல்லாங்கல்ல ந குட்டிடா வேறது னா எல்லாரும் என்ன தங்கச்சி மா தான் டீரீட்பண்ணுவாங்க பாத்துங்க எங்க வீட்டுல கூட்டட்டு வந்து கிரௌண்ட் பக்கத்ல இருக்கும் எங்க வீட்டு பக்கத்துலதான் கிரௌண்ட் இருக்கும் ஸ்கூல்ல இருந்து என்னை கூட்டிட்டு வந்து கிரௌண்ட்ல வந்து வீட்டுல விட்டுட்டு அதுக்கப்புறம் கிரௌண்டுக்கு போவாங்க எல்லாரும் அஹ் அந்த மாதிரிலாம் இருக்கும் க்கும் நல்லா இருக்கும் அது
அளவு அந்த காலங்கள் மாற மாற இந்த பழக்க வழக்கங்கள் கலாச்சாரங்கள் எல்லாம் மாற மாற அது அந்தத்துல அந்த அது பழைய அனுபவம் பழைய எதுவுமே இப்ப கிடைக்கிறது இல்லை யாருக்குமே அது
ஆமா ரொம்ப ஆமா ஆமா இப்ப இப்பயெல்லாம் நிறைய நியூஸ்ச பார்த்தாலும் பயமா இருக்கு தனியா போறது நம்மளே தனியா போறது ஆமா என்னென்னவோ இது பண்றாங்க என்னென்னலாம வருது அதெல்லாம் நினைச்சா பொம்பள பிள்ளைங்களை வழக்குறதே பெருசா இருக்கு பொம்பள பிள்ளைங்களை வளர்த்து ஆமா எங்க பிள்ளைகளை தனியா விடுறது ஆட்டோ நம்பி கூடெல்லாம் விடுறதுக்கே யோசிக்க வேண்டியதா இருக்கு உம்
அதனால அந்த சமூகம் ரொம்ப கெட்டு போய் கிடைக்குது
ஆஹ் மங்க பேர் ஆஹ் ஆமா ஆம்
என்ன பண்றது நம்ம பயந்து பயந்தான்
அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு நமக்கு கடைக்கு போன கூட நான் வெளியே போய் நிப்பேன் பக்கத்துலதான் கடை இருக்கு வீட்டுல இருந்து பாக்க முடியாது இருந்தாலும் நான் போய் பாக்க வெளியில நின்னு பாத்துட்டே இருப்பேன் அது போயிட்டு வரவரைய பாத்துட்டே இருப்பேன் சோ அந்த மாதிரி சொல்ல இருக்கும்போது
அந்தப்ப தான் என்ன சொல்றது அந்த நாட்கள்ல அந்த கலாச்சாரம் அந்த பழக்க வழக்கம் இல்லாம் வரவே கிடையாது சொல்ல போனா
நாலாம் நிறைய போயிருக்கேங்க எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டுதான் போவன் சினிமாக்கு போறது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறது நான் ஃபுல்லன் ஃபுல் ஹாஸ்டல்லே இருந்துட்டேன் நான்லா பிஜி வரையவும் நான் ஹாஸ்டல் தான் ஹாஸ்டல் இருந்து ஹாஸ்டல் வீக் வீக்லி ஒன்ஸ் வெளிய விடுவாங்க அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஃப்பிரெண்டு வீட்டுக்கெல்லாம் போவோம் வீட்டில சொல்லிட்டு தான் போவோம் இப்ப என் ஃப்ர இ ப்ப உங்க பாப்பா வந்து ஏன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போவவான்னு கேட்டா உடனே நோ சொல்லிருவாங்க எங்க வீட்ல உடனே அதுக்கு ரொம்ப இதா கு நீங்கல்லா போனீங்க ஆ என்னைய மட்டு அனுப்ப மாட்றீங்க அப்டின்னுது நம்ம என்ன செய்ய முடியு சூழ்நில அப்படி இருக்கு ஜ வெளிய சொசைட்டி அந்த மாதிரி இரு க்குது நம்ம யார நம்பி நம்மோட அப்பெல்லா பாத்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மான்ற வார் த்தைய சொல்ல மாட்டோ ஃப்ரெண்டோட அப்பா அம்மா எல்லாத்தயுமே ஆ நாங்களு இந்த மாரியே அப்ப அப்பா அம்மான்னுதா சொல்லுவாங்க அவங்களு அப்பா அம்மான்னுதா சொல்லுவாய்ங்க அப்ப ஆ எல்லாருமே ஆ அப்பா அம்மா ஆ அண்ணா அப்பா அம்மான்னு குடும்பத்துல ஒரு ஆளு மாரிதா நம்ம அந்த மாதிரிலா இருந்து பழகிருக்கோ இப்போ வந்து நம்ம யார நம்பி நம்ம போய் விட முடியு பிள்ளைகள?
அதுதா பயோ அதுக்கு அவங்க வீட்லயே இருந்துட்டு போலான் தோணு கடைசில பாவோ அவங்க அவுளுக்கு ஒரு திருப்தி இருக்காது நமக்கு ஒரு திருப்தி இருக்காது அந்த எடத்துல அனுப்பி விட்டுட்டு இல்ல இல்ல உங்களுக்கு பன்னெண்டு நிமிஷோ ஆனோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுவே கட் டாயிரு ஆனா பத்து நிமிஷத்துலயு நம்ம கட் பண்லா ஒன்னு தப்பில்ல கரெக்டா நீங்க பன்னெண்டு நிமிஷோ வர்றப்போ தன்ன போல அதுவே கட்டாயிரு அதுக்கு மேல
ஓ சேரி சேரி ஓகே இதா ஃபர்ஸ்ட் டு ஃபஸ்ட்டு டைம் காலு இது
சேரி சேரி அதெல்லா ஒன்னு பிரச்சன இல்ல ம் ம் அ எனக்கு வந்து என்னோட காலரா இருந்தே காலர் முடிஞ்சிருச்சு நா இப்போ காலி நா இப்போ சோ அதனால நா யாருக்கு கால் பண்ண முடியாது நா கால் ரிசீவ் பண்லா எவ்ளோ வேண்ணாலு
ஓ அப்படிங்களா?
காலரா இருக்கயில நீங்க வந்து உங்களுக்கு அந்த உங்களுக்கு உங்களுக்கு குடுக்கப்பட்ட அந்த நிமிடங்கள் வரைக்கு நீங்க பேசிக்கலா அதுக்கப்பறோ நீங்க காலி ஆயிட்டீங்கன்னா உங்களுக் கு யாராவது கால் பண்ணாதா ஆச்சு அதுவரைக்கு நீங்க கா அதுக்கப்பறோ நீங்க காலர் ஆக முடியாது முடிஞ்சிரு
ஓகே ஓகே ஓகே ஓகே ம் எனக்கு இன்னைக்குதா என்னோட ஃபிரெண்ட் டு சொ ன்னாங்க இந்த மாதிரி ஏன்னா ஏற்கனவே இன்னொரு வேற ஒரு இதுல பண்ணிருக்கோ நாங்க அது இப்ப ரொம்ப நாள் ஆச் சு அத பண்ணிட்டு அ ஆ ரொம்போ ஒ ரெண்டு ரெண்டு மூணு மாஸ் சமாச்ச அந்தத விட்டு ஒரு கேலாம திடீர்னு ஏதோ கேட்டுட்டு இரு இருக்காங்க நீங்கள் பண்றீங்களா அப்படின்னு சரி ட்ரை பண்ணிதான் பாக்கலாமே என்ன அப்டின்னு சொல்லிட்டு அப்டிட்டு ஆஹே கே ஓகே
உம் சேரி பாருங்க பேசு
கே ரொம்ப நன்றி உங்களிட்ட பேசனது ரொம்ப சந்தோஷ கே நாய்